வணக்கோ தோழி வணக்கோ தோழி தோழி வணக்கோ தோழி ஆஹ் கேக்குது தோழி நீங்க பேசுறது வணக்கோ தோழி
வணக்கம் கேக்குதுங்ளா சாப்டாச்சுங்ளா
தோழி கேக்குது தோழி
சாப்டீங்ளா இன்னைக்கி
ஆஹ் சாப்ட்டேன் தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
நான் சாப்ட்டேன் என்ன பண்றீங்க
குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்திர்க்கு செல்ல அழைச்சு வந்தாச்சு வீட்ல இருக்கே தோழி இப்பதா ஆஹ் முடுஞ்சுச்சு தோழி
காலேல என்ன சாப்ட்டீங்க
காலேல ஆப்பம் போம் தேங்காய்
ம்ம பரவால்லியே
காலை உணவ பத்தி பேசலாமா தோழி ஒரு டாப் உம் நான் இன்னைக்கு கு காலை உணவு என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து கேழ்வரகு கொழுக்கட்டையு ஆப்பம் தேங்காய்ப்பாலு இதுதான் தோழி காலை உணவாக நான் இன்ன செஞ்சு குடுத்தேன் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தோழி செஞ்சு குடுத்தீங்க
இன்னைக்கி எதிர்பாராத சூழ்நிலையால் து இட்லி மட்டும் தான் செஞ்சு குடுக்க முடியது முடிஞ்சது நாங்க வெளில இருந்து அப்பதான் வந்தோம் அதனால சடனா கிளம்பனா உடனே கிளம்பன காரணத்தை ல இட்லி மட்டும் தான் செய்ய முடிஞ்சது
தொி மதிய உணவுத் தோழி குழந்தைகளுக்கு
அதேதா எடுத்துட்டு போனாங்க
அப்டியா தோழி நா மதியம் உணவு வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து முட்ட சாதம் வந்து குடுத்தே தோழி மதியம்
அரும ஏ நாங்க கோயிலுக்கு சென்று விடிய காலம்பற மூன்று மணிக்குதா வீட்டுகே வந்தோ எழுந்தது ஏழகே ஏழு முப்பதுக்கு தா
செரி தோழி நேரமின்மை காரணமாக அ இதாதான் செஞ்சி கொடுத்தா ங்க தோழி சேரி ஓகே தம்பி ஓக் இப்ப நம்ம வந்து காலை உணவு வந்து எப்டிலாம் சாப்பிடலாம்னு ஒரு தலைப்பு எடுத்து பேசலாமா தோழி குழந்தைகளுக்கு இப்ப நம்ம நேரமின்மை காரண உங்க மக நம்ம சாப்ட்டு சாப்டாம அவ்ளோ சீக்கிரமா போறோம்ல அது மாரி நம்ம காலை உணவ வந்து ஆஹ் கொஞ்சம் சீக்கிரமாவே எப்டி ஈஸியா செய்யலா அது ஹெல்த்தியா வந்து நம்ம குழந்தைங்ளுக்கு எப்டி செஞ்சு குடுக்லா அப்டிங்கறத பத்தி பேசலாமா தோழி
கண்டிபாக பேசலா
கண்டிபா உம் நா என்ன தோழி செய்வேனா எங் எங்க வீட்ல வந்து வாரத்துல இரண்டு நாட்கள் வந்து கேழ்விரகு ச கூழ் ஒரு நாள் வந்து கம்மங்கூழ் தோழி காலைல
சூப்பர் மிகவும் அருமை ம்
ஆஹ் திங்ககெழம வந்து கம்மங்கூழு தோழி செவ்வாகெழம பாத்தீங்கனா மொளகட்ன பயிறு கொண்டகடல நிலகடல இது எல்லாத்தயு மொளகட்டிடு ஆஹ் தேங்கா பூ நாட்டு சக்கரை இது எல்லாத்தயு போட்டு உம் கெளறி ஆளுக்கு ஒ ஒரு ஒரு குளிகரண்டியால ஒன்னொன்னு வெச்சுட்டு ஒரு க்ளாஸ் பால் குடுத்துருவன் தோழி காலேலியே இதுதா வந்து ஆமா இது மட்டு காலை உணவு தோழிப அடுத்தது வந்து இந்த காலை உணவு சாப்டதுக்கு அப்றொ ஒரே ஒரு முட்ட ஆப்பாய்லாவு செரி இல்லனா முழுமையாக வெந்து செரி அது மாரி ஒண்ணு குடுக்கும்போது காலைல தேவையான ப்ரொட்டீன் வந்து கொழந்தைகளுக்கு வந்து சேர்ந்துடு தோழி நா குடுக்கறதுல உம் இட்லி தோசங்கறது வந்து பாத்தீங்கனா வாரத்துல வந் து ஒரு நாள் தோழி
பரவால்ல நான் பெரும்பாலும் இட்லி தோசை பள் பள்ளிக்கூடச்ச கொடுக்க விரும்புவதில்லை ஏனென்றால் மதியம் மிகவும் வறண்டு விடுமா ஒரு மாறி மாறிவிடும் காரணத்தினால் கொடு எதிர்பாராத விதமாக இன்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை பட்டுவிட்
ஆஹ் செரி தோழி நீங்க எத்தன குழந்தைகள் தோழி உங்ளுக்கு
ஆன்றொன்று பெண்ணொன்
ஆஹ் ஓகே தோழி எனக்கு இரண்டுமே வந்து பெண் குழந்தைகள் ஆஹ் அதனால் வந்து ஒரு நாள் வந்து உளுந்தங் கஞ் சி ஆஹ் அடுத்த நாள் வந்து கேள்வரகு கஞ்சி இது மாரி நீரு சம்மந்தபட்டது குடிக்கும் பதத்துல வந்து ஒரு பானங் கள ரெடி பண்ணி குடுத்தோம்னா காலில குடுச்சுட்டு போறாங்க தோழி சாப்புடும்போது சாப்டுற நேரமு வந்து அதிகமாது அதுல ஒரு அர மன் நேரம் வந்து லேட்டா போறதுனால பாத்திங்கனா நா வந்து இது மாரி குடுக்கும்போது ஒரு அஞ்சு நிம்ஸொ கூட ஆகாது இது குடிச்சுட்டு கடகடனு தல பிண்ணிட்டு கெளம்றது ஸ்கூல்கு வந்து தயார் நிலைல ஆயிர்வாங்க தோழி அதனால இதுக்கு எனக்கு மிகவு எளிமையாக இருக்கிறது அந்த பாரம்பரிய உணவுகள வந்து நம்ம வந்து எப்படி செய்யறோங்றோ அதுக்கு ஏத்த நேரமின்மையும் கிடைக்குது தோழி அது மாரி செய்றதுனால
எனக்கு ஒரு சிறு சந்தேகம்
சொல்லுங்க தோழி
இந்த காலை நீர் ஆகாரமாக கொடுக்றீர்கள் இல்லயா அதுக் பிள்ளைங்களுக்கு மதியம் உணவு எடுக்கும் வரை அந்தப் பசி தாங்குமா
இப்போ போதும் தோழி அதுக்கு எடையில வந்து பதினொன்னு முப்பது மணி அளவில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அ மோர் நீர்மோர் வந்து கொடுத்துட்ரோ தோழி எலுமிச்சைப்பழோ வந்து புழிஞ்சிட்டு அதுல சப்ஜா சீட் கொஞ்சமா போட்டுட்டு அதுல கொஞ்சோ வெள்ளரிக்கா மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு கொஞ்சோ நீர் ஆகாரம் கொடுத்தோம்னா அது பதினொன்ற மணிக்கு இன்னும் வந்து கொழந்தைகளுக்கு வந்து பசித்தன்மை அதிகரிக்கோ அந்த பன்னெண்டு பன்னென்ரை மணிக்கு ஒரு மணிக்கு கொழந்தைகள் வந்து மத்திய உணவு எடுதுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா பசியில இருப்பாங்க சாப்பாட்ட வந்து முழுமையாக சாப்டுட்டு ஆ சுத்தமா எடுத்துட்டு வருவாங்க தோழி வீட்டுக்கு வரும்போது
கண்டிப்பாகா நீங்கள்
அதனால வந்து காலை உணவு வந்து மிக மிக ரொம்ப அவசியமான ஒன்னு அந்த இந்த காலை உணவு வந்து நம்ம புரதம் நிரைந்ததாகவும் புரோட்டீன் கால்சியம் எல்லாம் சிறந்ததாகவு கொழந்தைகளுக்கு வந்து குடுக்கனும் தோழி பால் முடிந்தளவு தேனீர் காஃபி வந்து தவிர்த்து பால் மட்டும் கொடுத்தோம்னா நல்லது தோழி பாலோட இரண்டு பேச்சம்பழங்கள அதுல போட்டு நீங்க குடுத்தீங்கன்னா கூட அது கூட நல்லது தோழி
ஆனா எனக்கு என்னன்னா இந்த உணவு முறைகள் எல்லா நீங்க காலா அட்டைவணைப்படி போட்டு வெச்சுப்பீங்களா?
இது கால அட்டவணையிங்கும் போது என்னுடைய எனக்கு உடல் நிலைகள் எப்படி இருக்கு அதற்கு எற்றவாரு சுறுசுறுப்பா நா செயல்படும் வேலைகளில் என்னுடைய உணவோட கால அட்டவணையை நான் மாத்தக்குவேன் தோழி சில உணவுகளுக்கு வந்து நேரம் எடுக்கும் சிலது இது வந்து இது நீராவில வேக வெச்சி எடுக்குற மாரி இருக்கும் அது மாரி உள்ளது வந்து டைம் எடுக்குங்கறதுனால நான் ஈஸியா உள்ளதா வந்து இத வந்து நா ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துவே மதிய உணக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோ ரெண்டு பொரியலோட ஒரு குழம்பு அது மாரி வெச்சு குடுக்கறதுக்கு மத்திய சாப்பாட்ல கொஞ்சோ டையத்த கொஞ்சோ எடுத்துக்கிட்டு காலை சாப்பாட வந்து குறைவா எடுத்துக்குவோ தோழி
கண்டிப்பாவுமே நீ நீங்க செய்யறது மிகவும் நல்ல முறையில இருக்கு நானும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதே மாரி இந்த ராகி மாவு அ கம்மங்கூழ் மாவு இது நீங்கள் முன்னாடி அரைச்சி வெச் வெச்சுக்குவீங்களா வீட்லயே
ஆ என்ன தோழி கேட்டிங்க?
கம்மங்கூழ் ராகி
ஆஹ் கம்மங்கழ் ராகி வந்து நான் அரைக்க மாட்டே தோழி கம்மங்கூழும் அ கம்பு இருக்குல்ல தோழி அத வந்து பாக்கெட்ல ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அந்த கம்ப வந்து ஒரு சாயந்திரம் நேரத்துல ஒரு ஆறு மணி போல நல்லா ரெண்டு அலச அலசிட்டு ரெண்டு தடவ ஊற வெச்சிருவே அ தோழி ஊற வெச்சிட்டு அதுக்கப்புறம் அத என்ன பண்ணுவே நல்லா அர டம்ளர் தண்ணி ஊத்தி மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்ட்டா இல்லாம கொஞ்சோ குற குறை போட அரைச்சரனும் தோழி அரைச்சி அதுல ரெண்டு கிளாஸ் தண்ணி என்ன பண்ணுங்க கலக்கிட்டு அடுப்புல வெச் இதே நம்ம ம் அடுப்புல வெச்சுட்டு நல்லா கட்டி இல்லாம கிண்டி அத வேக வெச்சு நொறைச்சாப்போல பொங்குற மாரி வரும் தோழி அந்த பதத்துக்கு நம்ம எடுத்து அத இறக்கி வெச்சின்னும் தோழி அது காலைல எப்டி சிறிதளவு அதுல வந்து உப்பு சேத்துக்கனும் கம்பங்கூழ் கிண்டும் போது சிறிதளவு உப்பு சேத்துட்டோம்னா அது கட் யாயிடும் தோழி காலையில அந்த எட்டு மணி நேரோ நைட்டு அத வந்து புளிச்சிடும் ஒரு மாரி புளிச்சதும் முத நாளு நம்ம பழையது கொஞ்சம் ரெடி பண்ணி வெச்சுக்கனும் தோழி அந்த நீர் ஆகாரத்த வந்து அந்த கம்புல வந்து அந்த கூழ்ல வந்து என்ன பண்ணனும் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்தனும் தோழி ஊத்திட்டு அதுக்கப்புறோ சின்ன வெங்காயோ இருக்குல்ல நாட்டு வெங்காயோ அந்த வெங்காயத்த ஒரு பத்து வெங்காயோ நல்லா பொடிசா சா அரிஞ்சு நல்லா என்ன பண்ணு அதுல வந்து அந்த கம்மங்கூழ்ல வெச்சு நம்ம கைய வெச்சு நல்லா கிளறிட்டு நல்லா ஒரு டம்ளர் ஒன்ரை டம்ளர் தயிரை அதுல ஊதிட்னு தோழி ஊத்திட் டு நல்லா கிண்டி விட்டு நீங்க வந்து ஒரு கொத்தர வரங்கா வந்து அத பொறிச்சோ இல்லனா வந்து மோர்மிளகாய் வெச்சோ அத தொட்டுக்கிட்டு இல்லன்னா கொத்தமல்லி தொவையல் தொட்டுக்கிட்டு இந்த கம்பம் கூழ குடிக்கும் போது அஹ் பாரம்பரியமே காலை உணவு வந்து ஏதே சொல்லுவாங்கல்ல ராஜா மாரி உணவு சாப்புடனுன்னு சொல்லுவாங்க தோழி அதுக்கு இட இருக்கும் தோழி அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் தோழி நீங்க உங்களோட கொழந்தைகளுக்கு வந்து இத வந்து கண்டிப்பா செஞ்சி குடுங்க தோழி
கண்டிப்பா நா இத ட்ரை கண்டிப்பா முயற்சி செய்யனும் நெனைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் அப்பப்போ செய்வீர்கள் இல்லையா தயார் செய்யும் உட உடனே அது மாரி எனக்கு வே வேணும்மாவு கபு மாவு ராகி மாவு வேண்டும் வாங்கிக் கொள்ளலாம்
அது இன்னொன்னு தோழி மாவாக கடைல வந்து அவங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாது அதனால கம்ப முழுசா நீங்க வாங்கிகிட்டீங்கன்னா அத நீங்க ஊற வச்சி அரைச்சி நீங்களே செய்யும்போது அதோட வந்து சுவை வந்து இன்னு நல்லா இருக்கு தோழி நீங்க பவுட்ரா வாங்கி யூஸ் பண்றது நா அது மாரியு யூஸ் பண்ணிருக்கே அந்த ப கம்பம் மாவு இருக்குல்ல தோழி அது என்ன பண்ணு ஆ வா ஆ வாங்கிட்டே ஆமா ஆமா அதுல கொஞ்சமா சுடுதண்ணி கொஞ்சமா ஊத்தீட்டு கெளறீட்டு
தோழி தயாரிப்பு நிலையெல்லாம் தெரிகிறது தயாரிப்பு நிலையெல்லாம் தெரிகிறது மாவு அரைக்கிறது மட் ம் நீங்கள் அப்பப்போது அரைத்துக் கொள்வது வந்து என்னாலும் முடியாது அதனாலும் மக் மொத்தமா அரைச்சி கொள்ளலாமா என்று கிட்டே
ஆ அரச்சிக்கிலா தோழி அப் அப்டி கூட நீங்க செஞ்சிக்கலா அப்ப நீங்க கம்ம மாவு மாவே வாங்கி ஆ என்ன பண்ண நைட் அந்த மாவு என்ன பண்ணலா கரைச்சி புளிக்க வச்சிருங்க தோழி புளிக்க வச் வச்சி செய்து பாருங்க தோழி செஞ்சி பாத்துட்டு எப்டி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க தோழி அடுத்த அழைப்புல நம்மளோட கால் வ தொடரலா தோழி நன்றி தோழி
மிக்க நன்றி தோழி